ஹலோ சொல்லுங்க கேக் அ நல்லா இருக்கேங்க நீங்க
நல்லா இருக்கேங்க
ம் அப்புற என்ன பண்ணிட்ருக்கீங்க
எதுவு பண்ணலங்க எல்லாத்தையு முடிச்சுட்டே கொஞ்ச நேரோ அப்பா கூட சேட்ட பண்ணிட்டு இருந்தே பண்ணிட்டு இப்பதாங்க வந்து உக்காந்துட்ருக்கே இதுக்கு மேல தூங்கணு
செரி செரிங்க அ நானுமே அப்டிதாங்க தூங்குற நேரமா பைய எங்க அப்பா ரூம்ல போயிட்டு சேட்ட பண்ணிட்டுப்பாங்க கல்யாணத்துக்கு முன்னாடில்லா நீங்க சொல்லும் போது எனக்கு அந்த நினைவுகள் வந்து வருதுங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க எப்பவுமே வந்து நா அப்பாவ நோண்டிட்டே தாங்க இருப்பே அவர வந்து நோண்டாம எனக்கு தூக்கமே வராது சண்ட போட்டாலுமே வந்து ஒரு நாள் ரெண் நாள் பேசாம இருப்பே அவ்ளோதா அதுக்கப்பறோ வந்து கண்டிப்பா நா அவர் கூட பேசிடுவே எப்பவுமே அவர போய் நோண்டிட்டே இருப்பே அப்டி இப்டின்னு நோண்டிக்கிட்டு கிள்ளிட்டு அந்த மாரி எதனா ஒரு சேட்ட பண்ணிட்டே இருப்பேங்க அவருமே வந்து நா ர் இருந்தா மட்டு தா ஜாலியா இருப்பாரு நா இல்ல அப்டின்னா ரொம்ப ஆள் டல்லா இருப்பாரு வீட்லயே
ஆமாங்க நம்ம அப்பா அம்மாக்கு நம்மதாங்க ஒலக்கோ அந்த மாரி நா நம்மளுமே அவுங்கள வந்து நல்லா பாத்துக்குனு ஆ என்னதா இருந்தாலு அந்தளவுக்கு நம்ம வந்துட்டு பாப்பாங்க
உங்க கொரல் சரியா கேக்கலங்க
அப்டிங்ளாங்க இ கேக்குதுங்ளா
ஆ ஈப்ப
இப் அதாங்க என்னதா இருந்தாலு நம்ம அப்பா அம்மா தாங்க நம்மளுக்கு வந்து லைஃப்ல வந்து ஒரு கிஃப் ட்டு மாரிங்க அவுங்கள எப்பமே நம்ம நல்லா பாத்துக்கணோ
கண்டிப்பாங்க நான் வந்து இப்பதா வந்து என்னன்னா கோ ஒரு பாட கத்துகிட்டேங்க என்னதா நம்ம வந்து காஸ் குடுத்து அவுங்ளுக் கு நம்ம செய்லனாலுமே கூட அவுங்க கூட வந்து நம்ப எப்பவு போல பேசிட்டு வெளயாட்டா இருந்தோ அப்டின்னாவே அவுங்ளுக்கு அதுவே போதுந்தாங்க எதிர்ப் பாக்குறாங்க அது மட்டு நா வந்து இப்போ தாங்க ரீசண்ட்டா கத்துக்கிட்டேன்னே நானா
ஆமாங்க இப்ப வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு டென்ஷன்னா நம்ம போய் அவுங்க கிட்ட காமிப் போ சிடு சிடுன்னு பேசுவோ ஒரு சின்ன விஷ் யமா இருக்கோ அவுங்ககிட்ட மூஞ்சு காட்டுவோ ஆனா வந்து அவுங்க வந்து நம்மகிட்ட அந்த மாரியே இருக்க மாட்டாங்க அவுங்க எல்லா விஷ்யமே நம்மளுக் க்காக செய்வாங்க அந்த அளவு அன்பு காட்டுவாங்க ஆ ம் என்னதா இருந்தாலு நம்மளுக்கு ஒண்ணுன்னா அ அது ஆட்டோமெட்டிக்கா வந்து அவுங்களுக் துடிக்கோங்க அதுதாங்க அந்த ரத்த பாசோனு சொல்லுவோலங்க அது வந்து ஒரு உண்மையாலேயே ரொம்ப வந்து ஒரு பவர்ஃபுல்லான விஷ்யோங்க
குடும்போனா எவ்ளோ முக்கிய அப்டின்றது ஒரு வயசுக்கு மேல தாங்க நமக்கு தெரிது அதுக்கு மின்னாடி நம்ம நெறைய தப்பு பண்ணிருப்போ எதித்து பேசிருப்போ என்னன்னு எனக்கு நீங்க வேண்டவே வேண்டா அம்மானா பிடிக்கல அப்பல்லா பிடிக்கல அப்டின்னு சொல்லிடுவோ ஆனா அதெல்லா எவ்ளோ பெரிய தப்பு அப் பிடின் சொல்லிட்டு இப்போ தாங்க புரியுது அவுங்க எ நமக்காக எவ்ளோ செஞ்சிருக்காங்க எவ்ளோ கஷ்டப்பட்ருக்காங்க அப்டின்னும்போது இப்ப நம்ப ஒரு வயசுக்கு வந்த மோது தா நமக்கு அதெல்லா தெரியுது அதெல்லா பாக்கு மோது நம்பள விட அவுங்கல்லா ரொம்ப கிரேட்டு எப்டி நம்ளல்லா அட்ஜஸ் பண்ணிட்டு அவுங்க பாத்துக்கிட்டாங்க அப்டின்ற மாரி இருக்குங்க எனக்கு இப்பலா
ஆமாங்க அவுங்க கஷ்டப்பட்ட அளவு கூட நம்ம கஷ்டப்பட்ல ஆ அவுங்க ரொம்ம நம்மள கஷ்டப்பட்டு வளத்திருக்காங்க எல்லாமே பண்ணிருக்காங்க நம்ம வந்து அவுங்கள் கொஞ்சோ வயசான காலத்தில் நம்ம அவுங் கூட எப்பவுமே இருக்கணு என்னன்னா எனக்கு எப்பவுமே ஒரு வரு த்தோருக்குங்க நம்மளுக்கு வய்சு ஆக ஆக நம்ம அப்பா அம்மாக்கு வயசு ஆகுதே அப்டின்ற வாய் எனக்கு எப்பமே தோணுங்க ஏ நா நம்மளுக்கு வயசாகுது அ நம்ளுக்கு ஆனா அவங்களுக்கு ஆகும் போது நம்ளுக்கு ஒரு வருத்தோ இருக்குங்க இன்னொன்னு நம்மள புடிச் சவங்க நம்மள விட்டு போம் போது இருக்க வலி வந்து நம்மளால எப்பமே தாங்க முடியாதுங்க
கண்டிப்பாங்க அது என்னவோ கரெக்ட் தா நீங்க சொன்ன வார்த்த வந்து நூத்துக்கு நூறு உண்மதா
ஆமா ஆமாங்க சோ அதனால முடிஞ்ச அளக்கு அப் பாம்மாவ அப்புறோ ஃபேமிலில ஃபமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது அப்பா அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது அவங்க கூட வெளியே போறது கோயிலுக்கு போது இந்த மாரி நெறய விஷயங்கள் வந்து பண்லாங்க ஃபேமிலியா நம்ம எங்கன்னா வெளியே போம் போது அதுல இருக்க ஒரு ஹாப்பினஸே தனிதாங்க
கண்டிப்பாங்க அப்டி தாங்க இருக்கு இப்போ எனக்குமே வந்து அ சப்போஸ் கொஞ்சோ லாங்கா கிடச்சிடிச்சு போயிட்டு வரு அந்த மாரி இருந்தா கூட கண்டிப்பா அப்பா அம்மா வெல்லா நெறய ஊருக்கு நா கூட்டிட்டு போனுனு ஆசப்படுறேங்க ஆனா அவங்க வந்து அந்த நேரத் த்ல அவங்களோட உடல்நிலை எப்படி இருக்குனு எனக்கு தெரில ஆனா ஒரு நாள் ஆச்சு நா கண்டிப்பா வந்து அவங்ளுக்கு பிடிச்ச மாரி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து அவங்களுக்கு கா-காட்டணுன்னு ஒரு ஆச இருக்கு அதே மாரி அவங்கள ஒரு நாள் ஏரோ பிளைன்ல கூட்டு போகணுனு ஒரு ஆச இருக்குங்க கூட்டிட்டு போய் எதனா ஒரு ஊரு கூட் டி போய் காட்டிட்டு வரணு அப்டின்னு ஒரு ஆச இருக்குங்க கண்டிப்பா கல்யாணோ ஆனதுக்கு அப்புறோ ஆ எங்க பாட்னரோட போனு அப்டின் சொல்லிட்டு ஒரு சின்ன ஆச இருக்குங்க எனக்கு
சரி சரிங்க கண்டிப்பா உங்க ஆசை வந்து நிறைவேற நா வந்து வேண்டிக்கிறேங்க என க்குமே வந்து எங்க அம்மா வந்து கூட்டினு போணுன்னு ஒரு ஆச இருக்குங்க ஆஆ இப்ப வந்து நம்மளுக்கு ஒரு ஃபேமிலியா நம்ம எங்கன்னா போம்போது அது ஒரு தனி ஒரு ஹாப்பினஸ் தாங்க நம்மளுக்கு புடிச்ச பீப்பிளோட நம்மள டேக் கேர் பண்ணிக்கிற பீப்புளோட நம்மள கம்ஃபர்டான பீப்பிளோட நம்ம போறதே ஒரு பெரிய ஒரு விஷயமா நா வந்து பாக்குறே நிறைய வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்லல்லா கோயிலுக்கு தா அட்லீஸ்ட் போவா ஏர்லி ஒன்ஸ் வந்து கோயில் மாதிரி எல்லா ஊர்ல இருக்க கோயில் மாயி ஒரு ட்ரிப்பு மாயி வேன் மை புக் பண்ணிட்டு கூட்டிட்டு போவாங்க அது எனக்கு ரொம் ரொம்பவே ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவங்க ஒரு ஒரு வாட்டியு ஒரு ஒரு இடத்துக்கு போவொ ஜஸ்ட் கோயிலுக்கு போவோ அ ரூம் புக் பண்ணுவோ அங்க ஸ்டே பண்ணுவோ அடுத்த நாளு ஆ டெம்பிள்ளு நடுவுல எதனா வாட்டர் ஃபால்ஸ்சு இல்ல வேற எதனா டேமு இல்ல வேற ஏதோ ஒரு பே முக்கியமான ஒரு சுற்றுலா தலம்னா அங்க எல்லா பாத்துட்டு வருவோங்க ஃபேமிலியா போம்போது அது ஒரு தனி ஹாப்பினஸ் தானங்க
எங்க வீட்ல வந்து நாங்க மோஸ்டா ஃபேிலியா எந்த இடத்துக்கோ அவ்ளோ போனது இல்லங்க ஏனா அப் அப்பாவால அந்த அளவுக்கு வர முடியாது அவருக்கு உடம்பு வந்து உக்காந்துட்டே இருந்தா செட் ஆகாது கை கால்லா வலிக் க்கும் வரமாட்டாரு ஆனா எங்க கூட பழனிக்கு மட்டு ஒரு தட வந்திருந்தாங்கங்க அந்த அனு பவோன்றது ஒரு தனியான ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவோ தாங்க ரொம்ப நாள் ஆகி நாங்க போன ஒரே ஒரு கோயில் எல்லா சா சந்தோஷமா அப்டின்னா பழனி கோயிலுக்கு போயிட்டு வந்தோங்க அந்த மாரி நாங்க வந்து சிவராத்திரி டைம்ல கூட வந்து அம்மா கூட ஒரு தடவ வந்து வேன்ல வந்து சொந்தக்காரங்க கூடலா எல்லார் கூடயுமே போயிட்டு வந்தோங்க யா ஏழு கோயில் ஒன்பது கோயில்லா போவாங்கன் சொல்லுவாங்களாங்க சிவராத் ரி அப்போ அந்த மாதி நாங்களுமே வந்து ஆமா அந்த மாரி நானுமே போயிட்டு வந்தோங்க அம்மாக்கு அம்மா கூட அந்த அனுபவலா வந்து நல்லா இருந்ததுங்க அம்மா ஒரு வயசுக்கு அப் அப்புறம் வந்து அவர் சின்ன வயசுலலா அவங்க நம்ப கைய பிடிச்சி கூட்டு போவாங்க இப்ப நம்ம அவங்க கைய புடிச்சு கூட்டு போகும் போது சந்தோஷமா தாங்க இருக்கு
ஆமாங்க நீங்க சொல்லும் போது எந்த சந்தோஷ வந்து தெரியுது நீங்க சொல்லும் போது ஒரு விஷய சொன்னீங்க நா லங்லா கல்யாண பண்ணிபோனா கூட எங்க அம்மா அப்பா நல்லா பாத்துப்பீங்க சொன்னீங்க ஓகேங்க உங்களுக்கு எங்க கல்யாண ஆனாலு எனக் சந்தோஷ தாங்க ஆனா என்னோட சஜஷனுக்கு லாங்க் எல்லா போவாதீங்க ஏனா நா லாங் கல்யாண பண்ணி வந்துட்டு நா நெறைய வந்து ஃபேமிலிய மிஸ் பண்ற அந்த மாரியில்லா நிறைய விஷயங்கள் வந்து நா அத அத ஓவர்கம் பண்ணி என்னோட ம மென்டல் ஹெல்த வந்து நா பிரிப்பர் பண்ணறதுக்கே எனக்கு நெறைய இயர்ஸ் ஆச்சுங்க எனக்கு ஒரு டூ த்ரீ இயர்ஸ்னா ஆயிருக்கு சோ அதனால அதுக்காக சொல்றங்க இப்ப நம்ம வந்து நம்ம ஊர்லயே பக்கத்துல இருந்தோனா அம்மா அப்பா டக்குன் பாக்கலா இல்ல அவங்க வந்து நம்மள பாத்துட்டு போலா ஏதோ ஒண்ணு இப்ப நம்ம கொழந்தையை வளர்க்கும் போது நம்மளுக்கு ஏதோ ஒரு நீடு இருக்குனா நம்ம அந்த வந்து அப் அப்பா அம்மா கிட்ட விட்டுட்டு நம்மளோடைய வேலைய பாக்லா அ நம்ம ஜாபுக்கு போட்ட நெறைய பெனிஃபிட் இருக்குங்க அப்பா அம்மா வீடு வந்து பக்கத்திலேயே இருகறது அதுக்குன் நா ரொம்ப பக்கத்தில சொல்ல பட் ஸ்டேம் டிஸ்டிக்குள்ளே இருக்கிறது நல்லது ஒரு அட் அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் மா இருந்தா கூட ஓக் கேங்க எனக்கு லாங்ல கல்யாண பண்ணி எனக்கு ஜேர்னியே பாத்தீங்கன்னா செவன் அவர்ஸ் ஆவுங்க பஸ்ல ல வந்தா சோ எனக்கு வந்து ரொம்ப ஒன் டே ஆயிடுங்க டிராவலுக்கே அது அலைச்சலு இன்னொன்னு நம்மளுக்கு ஏதோ ஒரு மனசு கஷ்டனா நம்ம கிட்ட நம்ம யாருகிட்ட போய் அழுவோ நா யாருமே இல்லையேங்க சுத் தி அப்படின்ற மாரியே இருக்கோங்க ஆனா நம்ம சொந்தக்காரங்க எல்லா பக்கத்துலயே இருக்கும் போது நம்ம ஒரு அ நமக் கணவர் கூட சண்ட போட்டா கூட அங்க போம்போது நம்ம எல்லாத்தையு மறந்துடுவோ அம்மா வீட்டுக்கு போம் போது அது பக்கத்துலயே இருந்தா இன்னு நல்லா இருக்குங்க
நீங்க சொல்றது ஆனா கரெக்ட் டு தாங்க அதுவு கரெக்டு தாங்க எனக்கு வந்து என்னன்னா லாங்கா போணுனு ஆச இருக்கு கிட் ட்டவு பாக்கணுனு ஆசை இருக்கு ஏன்னா நீங்க சொல்ற மாரி லாங்கா போய்ட்டா அப்ப அப்ப அம்மா அப்பா வந்து பாக்க முடியாது கிட்ட இருந்தா வந்து பாத்துட்டு நம்ம கூடவே இருப் இருந்து ரெண்டு நாளைக்கு தங்கிட்டு கூட நம்ம போலாந்தா ஆ கண்டிப்பா ந செய் முடிஞ்ச வரைக்கு நா கேட் கிட்டவே பாத்து பண்றங்க நல்லது ரொம்ப
தெரியாத எடத்துக்கு நம்ம தூரமா போம்போது ரொம்பவே நம்ளால அந்த ஸ்டகுல வந்து ஹேண்டில் பண்ண முடியாதுங்க எப்பமே நம்மளுக்கு வந்து ஒரு சப்போட்டுக்கு நம்ம நம்ம அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போறமோ இல்லையோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஊர்ல நம்ம வந்து இவங்க இங்கதா இருக்காங்க என்ன வேணா ஒரு ஒன் அவர்ல போய் பாத்துலா அந்த மன தைரிய இருக் இல்லங்க அத நம்ம லைஃப் வந்து சூப்பரா கொண்டு போவாங்க ஆனா வந்து ஐயோ அம்மா எங்கேயோ இருக்காங்க அப்பா எங்கேயோ இருக்காங்க என்னோட அண்ணா எங்கேயோ இருக்காங்கன்ற அந்த ஏக் க்க வந்து நம்மள இது பண்ணாது எங்க வீட்டுலுமே வந்து ரொம்ப வந்து தூரமா பா பண்ணிட்டு ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா நீ என்ன ரொம்பவே மிஸ் பண்ணாங்க சோ ஆமாங்க ஆனா வந்து இப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா வர் க்குகாக ஒரு எடத்துல இருக்கொ சோ அதனால ஓகேங்க அதுக்கப்புறோ நா எ என்னோட மனசுல வந்து ஒரு பக்குவமடஞ்சுட்டேங்க நாளப் பின்ன நம்ம இப்படியே இருக்க மாட்டோ ஒரு கார் வாங்குவோ எதனா டக்குன் நம்ம டிராவல் பண்ணி போலா ஆ அப்டி அம்மா வந் து இங்க வ லாங் வருமோது அவங்களுக்கு அது ஒரு டூர் மாரி கூட்டீன் போலா நம்ம இவ்ளோ ஃபீல் பண்ண கூடா வெளிநாட்ல எல்லா எவ்ளோ பேர் இருக்காங்க அப்டி இப்டின் சொல்லிட்டு ஏ மனசயே நானே வந்து
கண்ட்ரோல் பண்ணிப்பீங்க கரெக்ட்டுங்க நீங்க சொல்றது என்னவோ கரெக்ட்டு தா நம்ப வந்து ஏழு மண் நேர டிராவல் பண்றது இதுதா வெளிநாட்ல இருக்கவங்களா கஷ்டப்படுவாங்க தா அம்மாவல்லா பாக்காம வர்ஷ கணக்ல தா இருப்பாங்க அவங்க இருக்கர்த விட நம்ப கொஞ்ச பரவால தா நீங்க சொல்ற மாரி கண்டிப்பா நானு வந்து முயற்சி பண்ணி பாக்குறே குடும்பனா ரொம்ப முக்கியோ என்னா அப்டின்றது எனக்கு வந்து இப்பதாங்க கொஞ்ச ரீசன்ட்டா புரிஞ்சுது ஒரு நம்ப வயசுக்கு வரும்போது ஆ வெளிய போயிட்டு நாம நெறைய அனுபவப்படு போதெல்லா நா நெறையவே புரிஞ்சுக்கிட் ட தெரிஞ்சுக்கிட்டேங்க நீங்க எப்பங்க அதெல்லா கத்துக்கிட்டீங்க
எனக்குமே ஆஃப்டர் மேரேஜ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வரும்போது நம்ம சிலது பயு ப்படுவோலங்க இப்ப நா எங்க வீட்டுக்கே எங்க அண்ணாக் கல்யாண ஆயி ஒரு பொண்ணு வருதுன்னா அவங்க நம்ம அம்மா அப்பாவ நல்லா பாத்துப்பாங்களா எங்க அண்ணாவ நல்லா பா த்துப்பாங்களா கேரிங்கா இருப்பாங்களா எதனா சண்ட வருமா அப்டி ஒரு பய இருக்கு அந்த மாரி இப்ப நா வந்து ஒரு வீட்டுக் போம்போது எ மேலயு அவங்களுக்கு பயோ இருக் கோங்க சோ அதனால வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து இது பண்ண கூடாதுங்க எல்லாருக்குமே அவங்க அப்பா அம்மானா முக்கிய தாங்க நம்ம சொல்றதுதா கேக்கணு ஒய்ஃப் சொல்றதா கேக்கணு அந்த மாரி வந்து ஹஸ்பண்ட வந்து கண்ட்ரோல் பண்ண கூடாதுங்க ஏன்னா அவங்களுக்கே ஒர்க்குன் நெறைய பிரஷர் இரு க்கு சோ அது நம்ம எக்ஸ்ட்டா பிர்ஷர் குடுக்கும் போது என்னன்னா அவங்க நம்ம மேல பாச வராது வெறுப்பு தா வரு ஆனா வந்து நம்ம வந்து கொஞ்சொ அட்ஜஸ் பண்ணிட்டு போய்ட்டோனா இன்னிக்கு இல்லனாலு நாளிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க நம்ம கிட்ட பாசமாதாங்க இருப்பாங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க நீங்க சொல்றது வந்து கரெக்ட்டு தா எனக்கு தெரிஞ்சு இது உங்கு உங்களோட வாழ்க்கை வந்து கொஞ்ச இதுல வந்து கனெக்ட் ஆயிருக்குன் நெனக்கிறே அதனால நீங்க கரெக்டா அந்த லைன்ஸ் எல்லா சொன்னீங்க கேக்கத்துக்கு வந்து நல்லா இந்தது கண்டிப்பா நானு வந்து பெரியவங்கள எல்லா புரிஞ்சிக்கிட்டு யாரையுமே கண்ட்ரோல் பண்ணாம இருந்து நா இருக்க ட்ரை பண்ற உங்க கிட்ட பேச் ஆ உங்க கிட்ட பேசுனதுல ரொம்ப சந்தோஷொ நம்ம நெக்ஸ்ட் டைம் பேசலா நன்றி
நன்றிங்க இன்னொன்னு வந்து என்னன்னா நம்ம எப்பமே வந்து கொஞ்சொ எதுவானாலு யோச்த்து முடிவு எடுக்கணுங்க அது ரொம்பவே வந்து முக் கியோங்க எடுத்தங் கவுத்தனு எடுக்க கூடாதுங்க அதுதாங்க நா சொல்ல வந்த சேரிங்க நன்றிங்க